இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே இன்னைக்கு பாத்தோ அப்டின்னா இந்த இயற்கைய பத்தி ஆ ரொம்ப வந்து இப்பலா‌ வந்து சோ பேசணு அப்டின்னே நெனைக்கிறே ஏனா வந்து இப்ப ஒரு வாழ்க்கைய ஒரு ஒரு அடித்தளமா இருக்குதுதானங்க இயற்கை ஆனா இப்ப மனுஷங்க அத வந்து அதிகமா ஒரு பாதுகாக்க மாட்ராங்க அப்டின்னே சொல்லலா ஆ இப்பலா பாத்தோம்னா அதிகமா மரங்கள வெட்றாங்க காற்ற மாசுபடுத்துறாங்க ஒ ரு நீர வந்து ஒரு வீணடிக்கிற விஷயமா இப்பலா செஞ்சுகிட்ருக்காங்க இதல்லா பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
உண்ம தாங்க ஏனா முன்னாடி இருந்த அந்த இயற்கை வளங்கள்ல்லா இப்ப அழிஞ்சுகிட்டே தா வருது மரோ மலைகள் ஆறுகள் கடல் விலங்குகள் பறவைகள் காற்று அப்டின் சொல்லி எல்லா விஷயமுமே அழிஞ்சு ட்டே தா வருது இதனால நமக் கு சுவாசிக்க கூடிய காற்று அப்டிங்கறது குறைய ஆரம்பிச்சிருச்சு குடிக்க கூடிய குடி நீர் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு உணவு அப்டிங்கிறது நமக்கு கெடைக்கிறதே இல்ல அந்த மாரி இந்த தானிய வகைகள் இயற்கையா கடைக்ககூடிய அந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலையான விஷயமாதா நா வந்து பாக்குற ஆ முன்னாடில்லா இயற்கை வளங்கள்லா எந்த மாரி இருந்துச்சுன்னு நீங்க நனைக்கிறீங்க
இப்ப முன்னாலா பாத்தோ அப்டின்னா இயற்கை வளங்கள் அப்டின்றது ரொம்ப வந்து ஒரு இயற்கையாவே இருந்துச்சுன்னே சொல்லலா ஏ அப்டி சொல்ற அப்டின்னா இப்ப ஒரு ஒரு விஷியத்த ஒரு நெல்லையே வளக்குறோ இல்ல வந்து ஒரு செடிள வளக்குறோ அப்டின்னா இயற்கையான உரங்கள போட்டாங்க அதே மாரியே மத்ததெல்லா வந்து இந்த பாதுகாக்கற விஷயங்கள் இது எல்லாமே வந்து இயற்கையா இருந்துச்சு ம் மா நெறையா மக் கள் வந்து சேந்து அந்த உழைப்பு அப்டின்றத போட்டாங்க ஆனா இப்ப எல்லாமே வந்து ஒரு ஆ அதிகமான பொறுப்பு இல்ல அப்டின்னே சொல்லலா அது மட்டும் இல்லாம இயற்கை உரங்கள் அப்டின்றது அதிகமா இல்ல இப்ப எல்லாமே ஒரு சே கே உல ஒரு உரங்களா மாறிருச்சு அ ஒரு தன் நபர் மட்டத்துல இருந்து ஒரு நெறைய விஷயங்கள அவுங்க நெறைய விஷயங்கள் செய்யணு அப்டின்னே சொல்லலா இப்ப இந்த ம் ஒரு மரத்த நடுறது ஒரு தண்ணீர வந்து சீக்கிரமா பயன்படுத்துறது இப்ப இந்த குப்பைகள் எல்லா சரியா வந்து ஒரு நிர்வகிக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன செயல்கள் தானே இந்த மாதிரி செயல்கள் தா ஒரு நம்ம சுற்றுச்சூழல வந்து அதிகமா வந்து ஒரு பெரிய மாற்றத்த ஏற்படுத்துது ஆனா சமூக அளவுல நம்ம எப்டி அந்த மாற்றத்த கொண்ட்டு வரணு அப்டின்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க
சமூக அளவுல பாத்தோம் அப்டின்னா முதல்ல எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்து வேணு ஏனா ஒருத்தர் கிட்ட நம்ம இத செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவுங்களுக்கு இது ஏ நம்ம செய்ய கூடாது அ நமக்கு பின் விளைவுகள்லா என்ன இருக்கு அப்பிடிங்கறத அவுங்க வந்து யோசி க்கணு யோசுச்சு செயல்பட்டாங்க அப்டினாலே கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து நம்மளால சரியா செய்ய முடியு நெறைய பேருக்கு அதுதா தெரியிறது இல்ல இயற்கை அப்படிங்கிறது நமக்கு நெறைய ஒரு அழகான விஷயங்கள எல்லா கொடுத்துருக்கு பசுமையான வயல்கள கொடுத் த்துருக்கு மலர்ந்த பூக்கள கொடுத்துருக்கு குயில கொடுத்துருக்கு அந்த குயில்கிட்ட இருந்து வரக்கூடிய அழகான குரல கொடுத்திருக்கு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இயற்கைய கொஞ்ச கொஞ்சமா அழிக்கிறதால இந்த இயற்கை வளங்களு நம்ம அத நோக்கி அழிஞ்சுகிட்டேதா போகுது இப்ப வந்து நெறைய பேர் இந்த காடுகள எல்லா வெட்டி பெரிய பெரிய கட்டிடங்கள்லா கட்றாங்க அதெல்லா எது எதுனாலனு நீங்க நெனைக்கிறீங்க அதனால என்ன பாதிப்புகள் எல்லா வருதுன்னு நெனைக்கிறீங்க
இப்ப காடுகள்லா வெட்டி இப்ப இந்த பெரிய பெரிய மரங்கள்லா வெட்டுறாங்கன்னு சொல்றீங்கள இது எல்லாமே வந் து ஒரு அ நம்ம வந்து வ ஒரு வளர்ச்சி அடையணு இந்த இடம் வந்து ஒரு வளர்ச்சி ஆகணு அப்டின்னு சொல்லி மால்கள் கட் ட்றாங்க புதிய புதிய வந்து மருத்துவமனைகள் எல்லா கட்றக்காக அந்த எடத்த வளங்கள் எல்லா அழிக்கிறாங்க இது என்னதா வந்து மக்களுக்கு ஒரு பக்கோ பயனுள்ளதா இருந்தாலு நம்ம இயற்கை அளிக்கிறோ அப்டின்றத ஒரு ப க்கோ ஞாபக வச்சுக்கிட்டே இருக்கணு ஏனா வந்து இயற்கைய அழிக்கம் போது அ எல்லா ஒரு அடிப்படையு இயற்கையிலந்தா வருது அப்ப அந்த அடிப்படையவே அழிக்கும் போது ஆ நம்ம நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தட்டுப்பாடு ஆகு அதனாலதா என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு மரத்த வெட்றோ அப்டின்னா இன்னொரு மரத்த நட்டு வைங்க அது வந்து ஒரு இயற்கையை சமமாக்குற விஷயமா இருக்கு இது வந்து ஒரு எதிர்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்கள செய்றதா இருக்கு ஏனா முன்னாலா பாத்தோ அப்டின்னா நெறைய வந்து நல்லா மர செடி கொடிகளா நல்லா இருந்துச்சு நம்ம கிட்ட நம்ம தாத்தா பாட்டிகளே சொல்லுவாங்க இந்த இடம்லா அவ்ளோ ஸ் செளிப்பா இருந்தது அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அடுத்த தலைமுறை நம்மளுக்கு வந்து கொஞ்ச கொறஞ்சிருச்சு அப்ப இன்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு யோசிச்சு பாத்தா இன்னு எவ்வளோ குறையு அதுனால சொல்றாங்க அ ஒரு மரத்த வந்து நடுங்க அப்டின்ட்டு இப்பயே நம்ம ஒரு கவனமா இல்லனா ஒரு நாளைக்கு வர நம்ம கொழந்தைகளுக்கு ஒரு சுத்தமான காற்றையு நீரையு நம்ம வந்து குடுக்க முடியாதலயே வந்து அந்த ல உருவாகுது அப்டின்னே சொல்லலா
ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப உள்ள காலநிலை மாற்றமு இந்த இயற்கை வளங்கள நம்ம அழி ருக்கிறதால ஒரே மாதிரி இருக்கறது இல்ல ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களா மாறிக்கிட்டே போகுது இயற்கையை பாதுகாக்கறது நம்மளுடைய கடமையப் அப்படிங்கறத முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணு அதாவுது குழந்தைகளுக்கு என்னதா பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாலு பள்ளிகள்லயு இந்த ஆசிரியர்கள் வந்து எந்த பாடம் நடத்தினாலு அதுல ஏதாவது இயற்கை விலங்கள பத்தி வந்துச்சுன்னா அது எப் புடி நம்ம பாதுகாக்கணு அத எப்புடி அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம கொண்டு போகணு அ எப்படியெல்லா நம்ம வந்து அத சேமிச்சு வைக்கணு அப்படிங்கறத வந்து அவுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணு இந்த மாரி சொல்லி கொடுத்தோ அப்டின்னாலே குழந்தைக வந்து நெறைய மாற்றங்கள வந்து கொண்டு வந்துரு ருவாங்க பட் தண்ணீர வந்து நம்ம சேமிக்கணு அப்டின்னா முதல்ல குழந்தைகளுக்கு வந்து பள்ளிகள்ல கை கழுகுறாங்க அப்டின்னா அந்த டேப் ப்ப எப்புடி நம்ம வந்து மூடணு எப்புடி தெறக்கணு அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலா ஆ இன்னுமே பாத்தீங்க அப்டின்னா அ நெறை ஏ வீடுகள்ல வந்து தண்ணீர் தெறந்து வுட்டாலே பைப்ல வந்து தண்ணீர் வருது அப்டின்ற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிருச்சா ஆனா அந்த மாரி இல்லாம ஒரு டப்பால புடிச்சு வச்சு அத பயன்படுத்தணு இந்த மாரி சின்ன சின்ன பக்குவமான விஷயங்கள சொல்லி கொடுத்தாங்க அப்டினா குழந்தைகள் வந்து நல்ல அறிவானவங்களா வந்து மாறுவாங்க இப்ப நம்ம இயற்கைய அழிக்கிறதால ஆ மனிதர்களை தாண்டி வேற என்னென்ன உயிர்களுக்கெலா பாதிப்புக்குள்ளாவுது
இப்ப இயற்கை அளிக்கிறனால நீங்க கேட்ட செரியானா கேள்வி ஒரு மனுஷங்கள தாண்டி ஆ ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் அப்டின்னு சொல்லுவாங்கள இப்ப ஒரு எடத்த அழிக்கிறும் அப்டின்னா அந்த எடத்துல கீழ புழு இருக் க்கு சின்ன சின்ன பூச்சிகள்ல்லா இருக்கு அது கூட அழிபட ஆரம்பிக்குது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோ ஆ அந்த இடத்துலயே என்ன ஆகுன்னா நெறைய ஆ சின்ன சின்ன நுண்ணுயிர்களை வந்து ஆ நம்ம வெட்டி ச ஒரு அது கொன்ற பிறகுதா அந்த இது உருவாகுது அப்டினே சொல்லலா அது மட்டும் இல்லாம நகரங்கள வாழ்ற மக்களு இப்ப இயற்கைய நேர்லயே அனுபவிக் முடியாம இருக்கறாங்க இதனால அவுங்க அத முக்கியத்துவத்த கண்டிப்பா உணர்ணு அப்டின்னே சொல்லலா இப்ப நகரங்களால் நேற்கை இயற்கை பாதுகாக இருக்ற நெறைய விஷயங்கள்ல்லா கொண்டு வராங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆ உண்மதா ஏன்னா கிராமங்கள்ல பொதுவாவே இயற்கை வழங்கள் வந்து இருக்கு ஆனா நகரங்கள்ல அந்த மாரி கெடயாது அந்த இயற்கைய பாதுகாக்கறது அவுங்க என்னதா பெரிய பெரிய பில்டிங்கையு கட்டிடங்களையு கட்டி அத வந்து அழிச்சுக்கிட்டே போனாலு நெறைய சே ஸ் சுவாச பிரச்சனை இந்த மாரி பிரச்சனையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய மாடியில ல்லா பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்கள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனு அப்டின்னு சொல்லி ஆ நெறைய விஷயங்கள வந்து மாற்றம் கொண்டு வந்துகிட்டே வராங்க அந்த நெறைய இந்த மாடி தோட்டம் இந்த மாரியான விஷ் ங்கள்லா அவுங்க வந்து பின்பற்றிட்டு வராங்க இது எல்லாமே ஒவ்வொன்னு நம்ம ஒரு நல்ல விஷயமா தா நா வந்து பாக்குறே ஆ நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இயற்கை விலங்கள நிலங்கள் எல்லா எப்புடி பாதுகாக்கலா அப்டின்னு நினைக்கிறீங்க
இப்ப பாத்தோ அப்டின்னா இந்த இயற்கை வளங்கள பாதுகாக்கறக்கு அப்டின்னு நெறைய வழிகள் இருக்கு ஆனா என்னதா நெறைய வழிகள் இருந்தாலு நம்ம வந்து அதுக்கான முருக் முன் ஏற்பாடுகள் அப்டின்றது கண்டிப்பா செய்யணு அப்டினே சொல்லலா ஒரு பூங்கா அமைக்கலா மரங்கள நடலா இல்ல இந்த மழை நீர் சேகரிப்பு அப்டின்ற முறைகள்ல்லாருக்கு அத வந்து பயன்படுத்தலா இதுல்லான் ஒரு நகர வாழ்க்கைல இயற்கைய ஒரு இணைக்கிற விஷயமா இருக்குன்னே சொல்லலா ஏன்னா இயற்கை யோட மனுஷங்க கொண்டிருக்க அந்த உறவு அப்டின்றது கண்டிப்பா ஒரு நீடிச்சிருக்க உறவுதா என்னதா நம்ம ஒரு நகரங்கள்ல இருந்தா சேரி வந்து நம்ம வந்து ஒரு இ நம்ம வந்து ஒரு ஆ இதுல வேற இடத்துல இருந்தாலு சேரி நம்மளுக்கு வந்து இயற்கை அப்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமானதுனே சொல்லலா அது மட்டுமில்லாம மனுஷங்க இயற்கையோட ஒரு பகுதி தான ஆனா அவுங்க அத க ட்டுப்படுத்த கொஞ்சோ முயற்சிக்கிறாங்க அதுதா அவுங்களுக்கு வந்து பிரச்சனைகளா மாற ஆரம்பிக்குது அப்டி பாத்தோம்னா நம்ம இயற்கையோட ஒரு ஒத்துழைச்சு வாழ்றதா ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல அணு குமுறைனே சொல்லலா அது மட்டுமில்லாம இப்ப இந்த இயற்கைய ஒரு எதிர்க்கிறது இல்லன்னா வந்து அதோட இனைஞ்சு வாழ்றது இது எல்லாமே வந்து ஒரு காலந்துல இருக்கிற ஒரு விஷயமா மனுஷங்க அத பாத்துக்கிட்ருக்காங்க என்னதா இது எல்லாமே கடந்து நம்ம போனாலு கடைசில நிக்க கூடியது இயற்கைய பாதுகாக்கற தா அத நம்ம புரிஞ்சுக்கணு
ஆ ரொம்பவே சரியா சொன்னீங்க இயற்கை அப்டிங்கிறது நமக்கு பல வளங்கள வந்து குடுத்துருக்கு நிலம் நீரு கனிம வளங்கள் எரிபொருள் இது எல்லாமே சேர்ந்து இயற்கைய நறை ய பாதிப்புக்கு வந்து ஆ இதாகுது அது மட்டுமில்லாம அதிகப்படியா நம்ம வந்து இத பயன்படுத்துனோ அப்டின்னா விரைவில இது தீர்ந்து போகு கூடிய அபாயமு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு நறைய பேரு பாத்தீங்கன்னா புதுப்பிக்க கூடிய ஆற்றல் புதுப்பிக்க முடியாத ஆற்றல்னு சொல்லிட் டு நறைய இருக்கு இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களல்லா பயன்படுத்துறது ரொம்பவே முக் கியோ அதாவது சூரிய ஆற்றலு காற்றால அ இதெல்லா நம்ம பயன்படுத்துறதால இயற்கைக்கு தீங்கு இல்லாம நறைய சக் திகள வந்து நம்ம வழங்க முடியுது அதிகமா இத பயன்படுத்துனோ அப்டின்னா மாசுபாடு வந்து குறையதா செய்யு இயற்கையோட நம்ம வந்து இயற் புரிஞ்சு வாழ்றதுதா நம்ளுக்கு உண்மையான ஒரு முன்னேற்றமாருக்கு இப்ப உள்ள அந்த நவீன வளர்ச்சி அப்டிங்கிற பெயர்ல இயற்கைய நறைய பேர் அழிக்கிறாங்க இது நமக் கு நறைய விஷயங்கள்ல ஒரு தீங்கு விளைவிக்க கூடியதா தா இருக்கு அம் இன்னுமே பாத்தீங்க அப்டின்னா அ இயற்கைய பாதுகாக்கறது மட்டுமில்லாம அ இப்ப உள்ள குழந்தைகளுக்கு விழிப்புணர்வுல்லா எப்டி குடுக்கலாம்னு நீங்க நெனைக்கிறீங்க
இப்ப பாத்தோம் அப்டின்னா விழ்ப்புணர்வு அப்டின்றது பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியோ ஆ ஆ சிலர் வந்து நம்ம விழிப்புணர்வு குடுக்காம அவுங்களாவே விழிப்புணர்வா இருக்கிறாங்க ஆனா இன்னு நறைய பேருக்கு கொஞ்சோ அதுல வந்து கொஞ்சோ அந்த விழிப்புணர்வு அப்டின்றது கம்மியா தா இருக் குன்னே சொல்லலா இப்ப விழிப்புணர்வு நிகழ்ச்சிகல்லா அதிகமா வைக்கிறாங்க அதெல்லா இப்ப அதிகரிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா மக் கள் புரிஞ்சுட்டாக தா மட்டு தா அவுங்க அவுங்களாவே தானாவே வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வர ஆரம்ப்பிப்பாங்க என்னதா நம்ம கத்துனாலு செரி நம்ம வந்து ஒரு முயற்சிகள் போறத அவங்க பாத்தாலு செரி அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் கண்டிப்பா வரணு ஏன்னா இயற்கைய பாதுகாக்கறது நம்மளோட கடம அப்டின்றத அவங்க புரிஞ்சுக்கணு இது நம்மளோ பொறுப்பு மட்டு இல்ல ஒரு கடும ஒரு கடமை கூட அப்படின்றத அவுங்க புரிஞ்சுட்டு அத பாதுகாக்கணு அப்டி பாதுகாக்காம விட்டாதா அந்த எடத்துல ஒரு ஆபத்தான ஒரு விஷயங்கள் ஏற்படும அப்டின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன் நா நெனைக்கிற நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இத பத்தி
ஆ ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா விழிப்புணர்வு அப்டிங்கிறது இப்ப உள்ள கொழந்தைகளுக்கு பாடம் வழியாவு குடுக்கணு அதே சமயங்கள்ல அவங்களுக்கு எதா இருந்தாலு முதல்ல குழந்தைகள் அப்டின்னு போது அவுங்களுக் கு நம்ம என்ன தா வாய் வழியா சொன்னா அவங்களுக்கு வந்து புரியாது ஏதாவது செயல்பா டுகள் குடுத்து அவங்கள வந்து செய்ய வெக்கணு மரம் நட வெக்கலா அந்த மாரி பிறந்த நாள் நிகழ்ச்சில்லா வந்துச்சு அப்டின்னா அவுங்களுக்கு வந்து மரம் நட்றது ஒரு பழக்கமா வச்சுக்கலா அப்பறம் பாத்தீங்கன்னா என்னதா நம்ம சாக்லேட்டு அது இதுன்னு கடைகள்ல வாங்கி குடுத்தாலு வீட்லயே இயற்கையா கிடைக்க கூடிய இந்த பழங்கள் இந்த மாரி செய்யக்கூடிய இத வச்சு கேக் செஞ்சு நம்ம வீட்லயு செஞ்சு நம்ம வந்து கட் பண்ணலா இந்த மாரி நம்ம பழக்கங்கள மாத்தணோ அப்டின்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அப்டிங்கிறது கெடைக்கு இயற்கையு நம்பளால பாதுகாக்க முடியு உங்களோட நெறைய வி ஷயங்கள் வந்து இத பத்தி பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சி நன்றி
நன்றி